சார்
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ வணக்கம் சார் கேக்குதா
அஹ் கேக்குது மேடம்
அப்பிடிங்களா என்னா பண்றீங்க
ட்ருக்கே வேலையில இருக்கே நீங்க
நா வீட்டு்லதா சேந்திருக்கே படுத்திருக்க ஆமா சார்
ஆஹ் அப்புறோ என்ன சமச்சிங்க இன்னிக்கி
ம் ங்வி
ம் ஆஹ் அம்மாதா சமைப்பாங்ளா செர் என்ன படிச்சிரு படிக்கிறீங்ளா என்ன பண்றீங்க
ஆ படிக்கிறே சர் காலெஜ் செகண்ட் இயர்
என்னா கோர்ஸு எது பி எஸ் சி சி எஸ் சிஏ படிக்கிறீங்ளா அப்படினா எனக் கம் ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்ளா பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸா ஆஹ் பேச்சிலர் தா படிக்கிறீங்க அட்த்தது என்னப் ப்ளானு ஏ ஐ எல்லா படிக்க போறீங்ளா
ஆஹ்ம் எம் எஸ் சி போட்டு கர்சல்ல போட்டு வேலக்கி தா போகணு
த்தாம் போ போறிங்ளா வெரி குட் சீக்கிரம் நல்ல வேலை பா தேடி புடிங்க ஆ, ஓகே ஃப்ரெண்ட் ஒங்க வீட்ல என்ன சாப்பாடு நா வந்து அது என்ன சொல்றது நா வீட்ல இப்பதிக்கு இல்ல, நா வந்து ஒரு வேல விஷ்யமா நாக்பூர்னு ஒரு ஊர்லருக்கோ மகாராஷ்ட்ராலருக்கற ஒ ரு ஊரு அங்க வேல விஷ்யமா வந்துருக்கே அ ந்த கம்பெனில வேல பாத்துட்ருக்கே அவங்க எனக்கு ஹோட்டல்ஸ்லா தருவாங்க தங்கறது சாப்பட்றது
ஆ ஓகே ஃப்ரெண்ட்
காரு ஆரேஞ்ச் பண்ணுவாங்க நா எ ரூம்க்கு போயிருவே அவ்ளோதா காலையில ஒரு பஃபே தா ஹோட்டல்ஸ்ல பஃபே தா குடுப்பாங்க பஃபேனா தெரியுல பஃபே தெரியுந்தான
நீங்க பேசறதே ஒழுங்கா கேக்கல ஃப்ரெண்ட ஆ கேக்குது ஆ கேக்குது ஃப்ரெண்ட்
ஆ போனா பஃபே பஃபே தா குடுப்பாங்க காலைல
ஆ
தெரியுமா பஃபேனா தெரியுமா பஃபேனா என்ன ஹோட்டல்லயே ஃபை ஸ்டார் ஹோட்டல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அங்க காலைல சாப்பாடு ஃப்ரீ காலையில சாப்பாடு ஃப்ரீ அவங்க வந்து நறைய ஹவ் ஃபுட் ஐட்டோ வச்சிருப்பாங்க நீங்க எவ்ளோ வேணாலு சாப்டுக்லா
ஓகே ப்ரெண்ட்
போது
சேரி உங்களுக்கு அந்த புட் தா புடிக்குமா
புடிக்கு இல்ல அதா கெடைக்கு இருக்குறதான சாப் பட முடியு அந்த ஊருக்கான நம்ம ஊரு இட்லி தோசல்லா அங்க பேமஸ்சா இருக்குல அந்த ஊர் லோக்கல்ல வந்து அலு பூவான்னு சொல்லுவாங்க வட பாவுன்லா சொல்லுவாங்க மிசல் பாவலா சொல்லுவாங்க அதெல்லா வந்து அங்க காலைல சாப்பாடு அதுதா இருக்கு அதலா வெப்பாங்க நம்ம ஒ நம்ம இ இட்லி தோச இருக்கு என்ன வேணுமோ சாப்டுக்லா
வீட்லல்லா ஃபோன் பேஸ்விங்ளா வீட்லல்லா எல்லா எப்ட்ரிக் கிங் கேப்பிங்ளா
கேக்றதா அப்பொ வீட்ல எப்டி இருக்காங்க ஃபாலோ பண்ணாலு ஆ மேரேஜ் ஆச்சு ரெண்டு பச
ஆஹ் ஓகேசார்
ஆ வேலைக்காக வந்துருக்கே ஒரு
அப்போ பா கொழந்தைங்கல்லா இருக்கா என்னா படிக்குறாங்க
ஒருத்தெ வந்து ஒருத்தெ வந்து எல்கேஜி படிக்கிறா ஒருத்தெ செகண்ட் ஸ்டான்டர்ட் படிக்கிறா
ஓகே ஃபிரண்ட் ஆஹ் ஓகே ஃபிரண்ட்
நீங்க அம்மா தம்பி கூட பொறந்தவங்க
கா தம்பி ஃப்ரெண்ட்
ம்
தம்பி வந்து டென்த் படிக்றா ஆம் அக்கா வந்து பேங்ளூர்ல வேலைக் போறாங்க ஃப்ரெண்ட்
ஓகே பேங்ளூர்ல வேலைக்கு போறாங்ளா சேரி நல்ல ஊர் பேங்ளூர் நீங்களும் முடிச்சுட்டுப்போ பேங்களூர்லே இதாயிருங்க நல்லா இருக்கு பேங்களூர் ஜில் ஜில்னு இருக்கு பேங்களூர் நல்லாருக்கு
ஆஹ் ஓகே ஆஹ்
அப்புறோ என்ன என்ன டைப் வேலைய தேடிட்டு தேட்லான்ட்டு இருக் ஆர்வம் இருக்குல்ல
என்ன டைப் வேலைன்னா காலேஜ்ல இருந்தே இது பண்ணுவாங்க ஃபிரெண்ட்
காலேஜ்லயே கேம்பஸ் இன்ட்ர்யூ மாரியா
ஆஹ் அங்கயே எல்லாமே ஏ வந்து சாருங்கல்லா பேசுவாங்க கொஷின் எல்லா கேப்பாங்க நம்ம அதுல செலக்ட் ஆயிட்டோம்னா செலக்டட்னு சொல்வாங்க இந்த மாரி இப்போ லீவ் காலேஜ் முடிச்சு தேர்ட் இயர் முடிச்சிட்டோம்னா வீட் லீவ் லீவ் தா விடுவாங்க வீட்ல தானே இருப்போ அப்ப வந்து போன் பண்ணுவாங்க இந்த ஊருக்கு வாங்க உங்களுக்கு வேல இருக்கு அப்டினு ஸ் சொல்லி
உம் உம் உம் அங்க ஒரு தங்கறதல்லா அதெல்லா அவங்களே
ஆஹ் அதெல்லா அவங்களே இது பண்ணிடுவாங்க
ம் ம் அ பேசிக்கா எவ்வளோ சேலரி இருக்கு அப்ராக்சா அப்ரா்ஸிமேட்ட எளோ ச எவ்ள இரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சம்பளம் இருக்கும்
எனக்கு வந்துட்டு நான் வந்து எனக்கு ஒரு மூணு லட்சம் வாங்கணும்னு ஆசை
ஆனா அவ்ளோல்லாம் கிடைக்காதுல்ல
எவ்வளோ கொடுப்பாங்கரீங்க
எப்படியா இருந்தாலும் பஸ்ட் சேர்றப்போ எங்க போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு க்கான் தான் கேப்பாங்க ஃபர்ஸ்ட்டு அதனால அவ்வளவுல்லாம் பஸ்ட்டே வந்து நம்ம இது பண்ண கூடாது ஆனா சாரு யாராது யாராவது இந்த மாரி கேட்டாங்கன்னா நான் மூண லட்சம் சம்பாதி மூணு லட்சம் வேலைக்கு போம் சம்பாரிச்சு வேலைக்கு போகணும் என்ன பிரெண்ட்
மாசத்துக்கு சொல்றீங்களா வருஷத்துக்கு சொல்றீங்களா
மாசத்துக்கு தான்
தான் சொல்றீங்க ஆ ஆ அது ரீச் பண்றதுக்கு அதை ரீச் பண்றதுக்கு ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமே ஹலோ
சார்த்தியுமே இப்படிதான் சொன்னேன் சார் வந்துட்டு ம் அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல நீங்க நினைச்சு சொல்றீங்கள அப்படின்னு சொல்லிட்டு
ம் வெரி குட்ன்னு சொன்னாரா ம் ம் அத அச்சீவ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது அதெல்லாம் அச்சீவ் பண்ணலாம் ஆனால் நம்ம நீங்கள் சொன்ன மாரி நம்மளோடய டார்கெட்டை ரொம்ப உயரமாக வைக்கும் போத அதில் பாதாச்சு ரீச் பண்ணும் நல்லா எயிம் தான் நல்லா எயீம் தான் மூணு லட்ச ரூபாவ டார்கெட் வச்சு நகராதிீங்க அப்பதான் அதுக்கு அந்த பயணத்துக்கு வேகமா ஓடப்பாதுங்க வேலை கஷ்டமா இருக்கு இதெல்லாம் நீ யோசிக்காதீங்க ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டால் தான் ஏதோ ஒரு இதல கஷ்ட வரும் ஃபுட்டில் கஷ்டம்ரலாம் தங்கல கஷ்டப்படலாம் வேலைகள்ல கஷ்டப்படலாம் அது கொஞ்சம் மனசு வெளியில தனியாக இருக்கும்து கொஞ்சம் மனதுு கஷ்டப்படும் நான் அடி நடந்து்சதுன்னால தான் சொல்றேன் நானும் இருபத்தின்பது இருபத்த ரண்டு வயசுல வெளியில போனாங்க அதெல்லா ஃபீல் பண்ணியிருக்கேன் கொஞ்சோ ஒரு த்ரீ இயர் ஒன் இயர் கஷ்ட கஷமாக இருக்கு அப்புற நார்மல் ஆயிரு
ஆஹ் ஓகே சார்
வேற
வேற எதாச்சும் டாபிக் இருக்கா
நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எந்த டாபிக் நீங்கள் ஏ ஏஜ் குரூப்பாக இருந்தா நான் டாபிக் நான் இது பண்ணுவேன் உங்களுக்கு புடிச்ச மாறி டாபிக் எல்லா டாப்பிக்கும் நான் பேசுவேன்
எனக்கு புடிச்ச
உங்களுக்கு எந்த டா எந்த டாபிக் உங்களுக்கு புடிக்கும்
என் நீங்க எங்கயாவது வெளிய போயிருக்கீங்களா
நான் வெளியிலேயே தான் இருக்கிறேன் நான் உ
வெளிலைனா அப்படியில்ல ஃபிரண்ட் ஆ உம் எங்கயாவது ஒய்ப் வோட தனியா
தனியாவே நாஸ் த்திருன் சொல்றல்ல வேலையே ஊர் சுத்துறத்தா நா வந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போயிருக்கே நான் வ அஞ்சு நாட்டுக் போய்ர்க்கே நானு
ஓ அப்டிங்ளா
அஞ்சு வெளிநாடு போயிர்க்கே இந்தியால எல்லா ஊருக்குமே போயிர்க்கே ஜம்மு காஷ்மீர் வரைக்கு போய்ர்க்கே இங்கே கல்கத்தா இதுவரைக்கு பேய்ர்க்கே குஜராத்
போகணுன் ஆசப்ரென் ஆனா எங்க மாமாலா கூப்டுவாரு ஆனா எனக்கு தா லீவ் கெடைக்குல கொடைக்கானல் போகுணு
உம் உம் அஹ் நீங்க நீங்க நீங்க டூரா சொல்றீங்க நா வேலையா சொல்ற நா வந்து நா ட்ராவுலர் நா வந்து டூரிஸ்ட்டு கெடயாது டிராவலருக்கு டூரிஸ்க்கு வித்தியாச இருக்கு நீங்க சொல்றது டூரிஸ் ஜாலியா என்ஜாய் பண்ட்டு வரது நா நா சிம்லா வரை க்கி போவே சிம்லா சிம்லாக்கு நா போ வேண்டிய எடத்துக்கு ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்னஸ்தா இருக்கு ஆனா சிம்லா இது வரைக்கு போனதே கிடயாது ஆனா சிம்லாக்கு ஒவ்வொதரையு போவே சிம்லா பக்கத்துல போவே ஆனா போ சிம்லாக்குள்ள போய் பாக்க மாட்டே எல்லா ஊரு அப்டித்தா வேலைக்கா போறது தப்புல்ல என்ஜாய் பண்ணோ கொஞ்சு நாலாச்சு ஒரு சின்ன ஒரு பெண் கொழந்தையினா கொஞ்சல யோச்சுதா அனுப்புவாங்க நாலாச்சுனா சரியா போய்டு கொஞ்சோ நீங்க இதாகுமோது இப் இப்ப இருக்க சூழ்நெலைக்கு உலகத்தே சுத்தலால அதுல என் கூட ஒர்க் பண்றவங்களா லே லேடிஸ்தா தமிழ்நாட்ல இருந்து இங் கு வந்து ஒர்க் பண்றாங்க அ வராங் ஃப்ளைட்ல வராங்க போறாங்க ஃபிளைட்லதா பஸ்ஸு கார்லா கெடயாது ஃபிளைட்ல ஏறி ஃபிளைட்ல வருவாங்க ஃபிளைட்ல போவாங்க அந்தளவுக்கு நம் நாலேஜ வளத்துக்குமோது எல்லாமே கெடைக்கு ஃபை ஸ்டார் ஹோட்டல் இப்ப நா நா தங்குறது ஃபை ஸ்டார் ஹோட்டல் தா அவ்ளோ பெரிய ஒ ஒரு ஒரூமே பாத் தீங்கனா அவ்ளோ பெரிய ரூம் இருக்கு பத்து பேர் படுத் தூங்களா நா ஒருத்தனுக் குடுப்பாங்க ஃப்ரிட்ஜ் இருக்கு எல்லாமே இருக்கு சாப்பாடு ஃப்ரீ எல்லாமே ஃப்ரீ ஃபை ஸ்டார் ஹோட்டல் அந்தளவு வரணும்னா அந்த அளவுக்கு நம்ம உழைப்ப குடுக்குணு ஒர் பத்து வர்ஷோ இருவது வர்ஷோ குடுத்த ஒழைப்புக்கான இது
ஆமா ஃப்ரென் அப்போ நீங் இங்யா இருந்தாலு நம்ம அமைதியா இருந்தா எதுமே பண்ண முடியாதுல்ல
கத்துக்கிட்டே இருக்குணு அமைதியா இருக்குறது இல்ல கத்துக்குனு அமைதியாவே இருக்குலா தப்புல்ல அது தப்புல்ல ஆனா நம்ம கத்துகிட்டே இருக்குணு
அமைதியாவே இருக்குலானு சொல்ல முடியாது ஃப்ரென் கொஞ்சமாச்சோ பேஸ்னா தா எதுவா இருந்தாலுங் கெடைக்கு
தேவப்பட்ற எடத்துல பேஸ்ணு சும்மா பேசக்கூடாது நம்ம பேஸ்னா நீ எப்ப பாத்தாலு பேசிக்கிட்டே இருந்திங் சொல்லே இத எப்பியுமே அப்டித்தா பேஸ்வாங்க அப்டியே உட்டுட்டு பொய்டுவாங்க நம்ப அமிதியா இருக்குனு பேச வேண்டிய எடத் துல பேஸ்னாதா என்னடா இப்டி பேசுறாங்க இவ்ங்ளுக்கு விஷ்யம் தெரியுதே என்னடா சர்ப்ரைஸ் குடுக்கணு நம்ம பேச சப் ப்ரைச ஏற்படுத்துனுமேத் தவர தொணத்தொணனு இது பேசிக்கிட்டே தா இருப்பாங்கப்பா அப்டின் நெனைக்கக் கூடாது
ஓகே ஃப்ரண்ட்
உம் என்ன சரியா
ஆ ஓகே ஓகேங்
ம் அப்றோ ஊரு வேறெங்கா ஊர்ல எங்காச்சு போயிருக்கீங்களா ஊர் சுத்திருக்கீங்களா
ம்ஹு இல்ல ஃப்ரெண்ட் எங்கியுமே போனதில்ல வீட்டுக்குதான் இப்ப வந்துட்டு காலேஜ்ல இருந்து இன்டென்ஷிப் போ சொன்னாங்னு சொல்லி ஆத்தூர் வரியும் போயிருக்கேன் ஃப்ரெண்ட் தனியா ஃபஸ்ட் டைம்
செரி நா ஒண்ணு சொல்ட்டுமா நா இருவத்து ரெண்டு வருஷ வரைக்கு ம் ஏ ஏஜ் இருவத்தி மூணு இருவத்து நாலு வயசு வைக்குமே நா வந்து ஏ ஊரவுட்டு வெளில போனதே கெடயாது ஏ இருவத்து நாலு வயிஸ்ல இருந்து இப்போ வரைக்கு நா நாப்பத்து ரெண்டு வயசு நல்லாவுது இப்போ வரைக்கும் நா போகாத ஊரே கெடயாது இந்தியால எல்லா ஊருக்கும் பொயிட்ட அதனால அது சூழ்நில வர போது போய்கிலாம் அதுக்காக எங்கியும் பெய்றாது அந்த ஊரு அங்கேதா இருக்கும் எப்போவோனாலும் போய்க்லாம் ஊட்டி எங்கேதான் கொடைக்கானல் அங்கேதா இருக்கும் நம்ம சூழ்நில நேரம் வரம்போது நம்ம அந்த அளுவுக்கு வரும்போ நம் ப்போல அது ஊர் சுத்தறது ஒன்னு பெரிய வி ஷ்யங்கெடயாது
ஓகே இப்ப எந்த்
செரிங்லா
ஆ கேப்ப
அப்பறோ டைம் ஆய்ச்சினு நெனக்கிற டென் மினிட்ஸ் ஆய்ச்சினு நெனக்கிற
ஓகே ஃப்ரண்ட் ஓகே சார் தங்க்யூ